ப்ரோ சாப்பிட்டம் ப்ரோ நீங்க சாப் டிங்களா ப்ரோ
ம் சாப்பிட்ட ப்ரோ என்ன ப்ரோ பண்றீங்க படிக்கிரிங்கல்ல வர்க் பண்ணறீங்களா ப்ரோ
நா ஒர்க் பண்ற ப்ரோ
சேரி சேரி ப்ரோ என்ன ப்ரோ வர்கு
நா ஃபாரின்ல இருந்த இப்ப லீவ்வு
ஓ சேரி சேரி ஓக்கே ப்ரோ ப்ரோ இந்த ஏப்பு எப்படிதான் ப்ரோ ஒழுங்கா
ப்ரோ அதபத்தி பேசக்கூடாது ப்ரோ
அப்படிங்களா ப்ரோ ம் சேரி சேரி ஆ சாப்பிட்டே சாப்பிட்டேன் ப்ரோ
என்ன ப்ரோ ஸ்பேஷல்
சண்டேனாலே உங்குளுக்கே தெரியு கிரிக்கெட் தா ப்ரோ ஸ்பேஷல்
கிரிக்கெட்டா என்ன ப்ரோ நான்வெஜ்ஜு ஏது இல்லைங்களா கிரிக்கெட்டுன்றிங்க ஏ இன்னிக்கு இல்ல ப்ரோ அப்பிடிங்களா ஆ சரிங்க ப்ரோ என்ன ப்ரோ ஒர்க் பண்றீங்களா படிக்கிறீங்களா அப்படிங்களா ம்ச் எங்க ப்ரோ
நா ஃபார்மா கம்பெனியில வர்க் பண்றே ப்ரோ
அப்படிங்களா
ஆ சரி ப்ரோ என்ன ப்ரோ ஆமா ப்ரோ படிச்சு முடிச்சிட்டு அப்பிடியே பீல்டுல அப்பிடி போயிட்டன் ப்ரோ கெமிஸ்டிரி முடிச்ச அப்படியே அந்த ப்பீல்டுலேயே அப்படியே கெமிக்கல் ஃபில்டுலேயே போனுன்டு அப்பிடியே போயிட்டே ப்ரோ இதுதா பி எஸ் சி கெமிஸ்டிரி தா எம் எஸ் சி தா போட்ணு
ஓ இப்ப ஒரு அரியர் வந்ததுக்கப்ரோ போடுல போடுல ப்ரோ சேரிங் சேரிங்
அதாம் ப்ரோ இதுக்கு அப்றோந்தா
பரவால்லயே ப்ரோ வ ர்கலா
வர்க்கலா ஓக்கே தா ப்ரோ கொஞ்சு ஹீ்
மேரேஜ் ஆயிடுச்சா ப்ரோ இல்ல ப்ரோ சின்ன பையந்தா செரிங் ப்ரோ எனக்கு ஆய்ச்சி ப்ரோ எனக்கு ட்வெண்டி செவன் தா ஆகுது
ஓக்கே ப்ரோ சூப்பர் ப்ரோ என்ன ப்ரோ அப்றோ எப்பிடி போது ப்ரோ ப்ரோ இப்போ மறுபடியு வெளிநாடு போவீங்களா அலோ ப்ரோ கேக்குதா ப்ரோ ஹலோ அலோ ப்ரோ ப்ரோ ஆகாஷ் ப்